சாப்பிட்டீங்களா
சாப்பிட்ட சாப்பிட்ட
வேலையில இருக்கீங்களா வெளியில போயிட்டீங்களா
வ த
ஏதோ டூர் போறே நீங்க
டூர் போலானு தான் இருந்தேன் அதான் ஒ அங்கே அதிகமா இடங்குதுன்னு சொல்லிட்டாங்க பைக்ல தான் போனும் அப்டின்னாங்க
ம் ம்
அதல்லாம அவனே போன் பண்ணுவானு பாத்தா பண்ல
ம்
அதுக்கப்பறோம் நான் கேட்ட ஒடனே நீ வாணா பாத்துலாம் அவனுக்கு கொழந்த எத்தனும் கேட்டன் கொழந்த எப்டினு தெரல ஏன்னா அது பிரச்சன பண்ணுது அப்டின்னா
என்ன பிரச்சன
இங்க குழந்தைல வந்து வேற எடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த அஞ்சாது படிக்க அஞ்சாது படிக்கிற புள்ள அஞ்சாது மேல இருக்கிறவங்கள இந்த சைடு கூட்டி அந்த சைடு இழுத்துன்னு போனாங்க
ம்ம்
சின்ன பசங்கல்லாம் இந்த பக்கம் காட்பாடிக்கு இழுத்துட்டு போறோம்னாங்க
ஒ எது இந்த தீம் பார்க் மாரியா இல்ல வேலூர் கோட்ட அந்த மாரியா
இங்க காட்பாடில கூட்டிட்டு போறது அந்த பறவை சரணாலயம்
புதுசா தொரந்துருக்கு அந்த இதுவா செரி செரி
அங்க வந்து பசங்க வந்து அந்த தண்ணில வெளியாடுறது அந்த வெளயாட்லாம் கிறது
பாப்பா
ராத்திரிக்குள் பஸ் ஏரிறது
என்னாது புரியல
எழுபது ஐம்பது பேர் போரதல எழுபது பேர் போய்கிறாங்க அ பஸ்ஸல
நின்னுனே வர போயிருக்காங்களா
ஆ
நின்னுனு கொஞ்சம் போயிட்டாங்களா
ஆமா ஆமா அந்த இது பாத்துப்பாங்கல அவங்கல்லாம் டீச்சரு வாலண்டர்லாம் நின்னு போய்றாங்க
ம் ம்
மீதி பேரு சாப்பாடு செஞ்சு பாதி பேர் பின்னாடி போய்றாங்க கொஞ்ச பேரு பின்னாடி வண்டி ல போயிறாங்க என்ன ஒரு தொண்ணுரு பேர் நூரு பேர் இருக்கும்
அது உள்ள டிக்கெட்லாம் அத்தன பேருக்கும்
அவுங்க அந்த இது சச்சிலயே காசு தருவாங்க
அவங்களே எல்லாமே குடுக்குறாங்க
ஆமாமா
ம் இத நீங்க போயிருந்தீங்கன்னா
நான் போய் இந்த விட வந்த கூத்தடிப்பாங்க
ஓ அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா உம்
நா ஒரு மூணு நாள் போனேன்
உம்-உம்
அதனால எனகே போரத்து ஒரு மாியாடுச்சு புல்லா போயந்தன்னா கேக்குறது இது பண்ணலாம்
உம்-உம் செரி-செரி நாளைக்கு அங்க டான்ஸா
ஆவ அவ என்னா பண்ணுற
சும்மாதான் இருக்கேன் தம்பி தூங்குறன்
உம்
பேசலாம்னு சொல்லிட்டு போன் பண்ண
அவ பாப்பா என்ன பண்ற
அவளலும் தூங்கிட்டா சாப்ட்டு அப்டியே கொஞ்ச நேரம் பெட்டு்ல படுத்தா ஒரு அஞ்சு நிமிஷ கயிச்சி போய் பாத்த தா அவுனும் தூங்கிட்டு இருக்கிறான்
உம்
அவளதான் நைட்டு புல்லா மூச்சன்னு இருப்பாங்க
உம்-உம் நைட்டு சொய்ய போற
நைட்டுக்கு தெரில சாம்பார் இருக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு கொஞ்ச மட்டும் சாப்பாடு செஞ்சுக்கலனு இருக்கேன்
நைட்டுக்கு சேர்த்துதான் செஞ்சுட்டேன் சாப்பாடு
உம்-உம்
பத்துச்சுன்னா அப்டியே விட்டுருவேன்
செ-செ வெளியல்லா இதுக்கப்பறம் உசாரா போ குழந்தைங்க வெளிய விட்டு
ஹா இப்பல்லாம் அவ்ளோ துறக்கறதே இல்லதான் நா கதவு சுத்தமா துறக்கறதே இல்ல அன்னிக்கு அந்த பாம்பு பாத்ததுக்கு அப்பறம் ஜன்னலங்களை கூட துறக்கறத இல்ல எப்பண்ணா வரேனே தெரியமாட்டது
கேக்கல
எப்போ நா வரும்னே தெரிய மாட்டதுன்ன
ஆமா-ஆமா இத மழ பெஞ்சுச்சுல அதனால வந்து என்னன்னா வரும் சொல்லும்பது இப்போதி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்டித்தான் இரு
உம்-உம்
போய்னுருக்குதனால அக்னின்றதே தெரியல அக்னி நட்சத்திரம் ம்கல
ஆமா
ஆயிச்சு ஒரு வாரம் இன்னும்-இன்னும் ஒரு வாரம்தான்
உம்-உம் இந்த வருசம் கூட ஸ்கூல் சீக்கிரம் தரப்பாங்களா இல்ல லேட் பண்ணுவாங்களனு தெரியல
லேட் தான் ஆவும் நனக்கிறே வெய்ல அந்த புதுசா அந்த இது ஒண்ணு போன்ருக்குகே ரண்ணின்னு ஒன்று அதனால அது அடுத்தான் இருக்கும் வெப்பம் வந்து ரெண்டு டிகிரிய வந்து அதிகம தான் இருக்கும் அது கொஞ்சம் நாலு எக்ஸ்ட்ரா வும்
பத்தாம் தேதி அந்த மேரி தோறப்பாங்களா
ஆஹ
பத்தாம் தேதி அந்த மேரி தோறப்பாங்களா
அ இருக்கும் உ
செரி செரி
நைட் லேட் ஆகுமா வருத்துக்கு
வந்துடுவன் சீகரமா
செரி செரி அப்புறம் தூங்கதுக்கு அப்புறம் வந்து கது கட்டங்க
இல்ல இல்ல அம்மாவ சொல்ல அட பாத்துட்ட
ஹம் உம்
காலே போன் பண்ணி தாத
உம் என்னாச்சு
ல்ல ஊருக்கு போனும் வரேன்னு சொல்லுருந்தான் உ கிட்ட அதான் வண்டிய கே சொன்னாங்க ஹ இே கல்ல முட்டியாருன்னு கேட்டாங்க இல்லங்கதான் ற
செரி செரி எதிர் வீட்டுல அந்த அங்கிள் இருப்பாார்ல அவரு ரெசியூமு நேற்று தான் குடுத்தார கம்பெனியில்
உம்
அத பாாரத்துட்டு வச்சுட்டு அஹ் வேகன்சி இருக்கும்போது கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாராம்
உஹம் உம்
எப்ப சொல்லுவாருன்னு தெரியல இந்த மாசி எப்படியே போன முற கேட்டதுக்கு ஏப்ரல் மாசம் ஃபுல்லா போயிடும் மே மாசம் ஸ்டார்ட்டிங்ல கூப்பிடுவாங்க அப்டின்னாரு இப்போ வந்துட்டு ரேசிம் குத்துட்டேன் அவங்க எப்ப கூப்படுவாங்கனு தெரியல ஆள் தேவைப்படும்போது கூப்பிடுவாங்க அப்டின்றா
ஏகண்டய அதான் சொன்னாரு அன்னைக்கு பேசும்போது அத ஒத்தான் சங்க ஒ அத்த செஞ்சுனுக்கறாங்க ஆல்ரடி ஒருபதான் ஒரு எத்தான் அவருன் இருக்க மாட்டாரு நின்று வர்ரு அதுக்கு அப்பறம்
ம் ம்
அதுக்கப்பறம் கூப்பிடுவாங்க அனாத ரிசீவ் குத்துடலாம் அப்டின்னு சொல்லி சொன்னன் அப்டின்னாரு
ம் ம்
கூப்டுவாங்க பகலாம்
பாக்கலாம் கெடைச்சிட்டா நல்லாதா இருக்கும்
நானும் இப்ப போயிட்டு வந்தேன் அந்த நேத்து நேத்து போயிட்டு வந்தல அவங்க சொல்லிட்டு வந்துருகேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்கு நேர்லதான் எடுப்பாங்க இன்டர்வியூ எடுப்பாங்க அப்டின்னா ஒண்ணும் பிரச்சனை ஆ ஒன் டூர்ரு போலாம் உம் கேட்டு சொல்லு சொல்லு நான் தம்பி
என்னா வேல
நான் சொன்னன் மெடிக்கல்ல கூடிங்க பில்லிங் பில்லிங் மெடிக்கல் பில்டிங்கில் இருந்தாலால் அப்டின்னு சொன்னா
ம் ம்
அது தொரு ஆறு வருஷம் போய்ருந்தேன்
ம்
நடுவுலதான் அது கல்யாணம் ஆணதுனால இங்க அந்த டைம்ல இல்ல இங்க கம்பெனில்லாம் ஆகும்ல இப்போ கம்பெனி நெறையா வந்துருச்சுப்போ
ம் ம்
ஒ ஒரு வருஷம் போயிட்டு வந்து இருந்த அப்டின்னா
ம்
சரிண்ணா நான் சொல்லிடுறேன் சொல்டு கால் பண்ணுறேன் அப்டின்னு சொல்லிறேன் ஆமால நீங்க சொல்லும் போது தன்னாபோட்டு
ம்ம்
போன் பண்ணி கேட்டு சொல்றேன் என்னா விஷ்யம்னு சொன்னன இல்ல உன்னோட தம்பி கூட சொன்னேன் அவன கேட்டு சொன்ன ஓயன் இயர்ல வந்தான் அவேன் உங்க நேர்ல வரும்போது அவனு எல்லாம் ஒன்னா நின்னால ஒரு மாரி இருந்தானுங்க அதனால பேச முடிய அத பத்தி
ம் ம்
இப்போ ரெண்டு பேருரோட பேஸ்ட் சொல்றேன் அதனா இருக்கும் ரிசீம் அம்பது அனுப்பட்டும கேட்டுன்னு ரிசீம் அனுச்சுட்டுலாம்
ம் ம் செரி செரி
டீ குடிச்சிட்டியா
ம் ம்
இவல இவவ்ளோ சீக்கிரம்ல்ல நேத்தெல்லாம் ஒரு வயிற எல்லாம் வலிச்சுனு இருந்துச்சு ச்ச
செரியா போச்சு
பரவாயில்ல லைட்ட ரொம்ப வலிச்சுனு வந்தது நேத்து நைட்ல இருந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல
ம் அந்த பாதாம் பிசனுு சொன்ன சாப்பட்டியாத
ஆ காலல சாப்பட்டேன்
ம்
ஆனா நான அந்த ஷியாஸ்சீட்ஸ் சாப்பிடனுன்னல
ஆமா
அப்ப எனக்கு நல்லா இருந்துச்சு வைறும் நல்லா இருந்தது நல்லா ஒரு மாதிரி வயிரே எனக்கு அப்படியே ஃப்ரியா இருந்துச்சு நன ஹீட் ஆகுறது அதெல்லாம் எதுவுமே இல்ல நல்லா இருந்துச்சு
செரி நளைக்கு வாங்கிக்கலாம் போய்ட்டு மளிகை சம்பளம் ஒன்னும் வாங்கல போய் வாங்கனு ம்
ஆஹ் வாங்கணும் வாங்கணும்
நாளைக்கு தரன் நிக்கிறாங்க என்னனா சொல்றோ அப்படி இல்லனாக நாள்னன்னைக்கு கெச்சிடம்
செரி செரி செரி இருங்க தானியா கூப்படுரா நான்னு கேட்னுவர
செரி ஓகே